அல்ஹோ
சொல்லுடி
என்ன பண்ற என்ன அமதியாவே இருக்க அலோ அலோ
இங்கதா இருக்கே என்ன பண்ற
இந்ததா டி வி பாத்துட்ருக்கே
காலைலயே டி வி ல போய் உக்காந்துட்டியா
ஆ ஹ காலலயா இப்ப மதியான ஆயி
ச மத்தியானத்துல போட்ட உக்காந்துட்டியாக்கு
அ அ நயனி இப்பதா தூங்கினுச்சு இல்ல இனிம தா சாப்பிட்ணு தூங்கவே ஆ இப்பதா தூங்குது காலேல இருந்து தூங்கவே இல்ல அதா படுத்துச்சு சேந்து டி வி பாத்துட்டு இருக்கே
சேரி சேரி அண்னே
ம் அண்ண வேலைக்கு பேய்ச்சு
வெளிய போய்ட்டாங்களா என்ன சமச்ச
பட்டாணி கொழம்பு
அ
பட்டாணி இருக்குல்ல பட்டாணி அத கொழம்பு
இத ஊர வச்சி பண்னியாடி
அ
பார்ரா அதெல்லா செய்ய தெரிமா உனக்கு
என்ன அது கூடயா செய்ய தெரியாது
தெரியு சமைக்கிற
ஆமா அப்போ வேற என்ன இ ம்மா வேற என்ன வேல மூணு பேர் சாப்பிடணு
ஆமா வீட்டுலல்லா சமைப்பியா என்ன அங்க இருக்கும் போது
அங்க இருக்கயில இந்த மீன் கொழம்பு கறி கொழம்பு வெப்ப அவ்வள தா அதுக்கப்புறோ எப்பயாச்சு தா வைக்க உடு அம்மாத வைக்கு
ம்
ம் இப்ப காலைல மதியானோ நைட்டு மூணு நேரோ சமைக்கிறா எங்க அம்மா காலைல சப்பாத்தி மணிக்கு வந்து காலைல சப்பாத்தியா மதியானோ ரைசா நைட்டுக்கு தோசையா
ஓ ஓ அப்பாக்கா
மணிக்கி மணிக்கி
தொரைக்கா
ம் எங்க அப்பாக்கு வந்துட்டு சாப்ட முடியாதுல்ல அ முடியலல்ல அதனால தோஸ் ச மட்டு மூன் நேரத்து பால் கொஞ்ச ஊத்தி அதுல சாப்டுருவாரா அவ்வளதானா
மூணேரதுக்கு தோசையாடி
அது மத்தியான சோறு வச்சு துவையை ஏதாச்சு அரச்சு கஞ்சி தண்ணி
இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்காங்க
தஞ்சாவூர் பாத்தாச்சு ஒன்னு ஒண்ணு இல்ல சொல்லிட்டாங்க நல்லாதா இருக்காரு
ஒண்ணுலனா இன்னு புரியல
இல்ல அதுதே அந்த பிரச்சனதே தேவலையாச்சு கழுத்துல இது பண்ணியிருந்தாங்கல்ல
ஆ
தையல் மாரி போட்ருந்தாய்ங்கல்ல அதெல்லா புண்ணெல்லா ஆறிடுச்சு இப்பதைக்கு ஒன்னுல்ல நல்லா இருக்குன் சொல்லிட்டாங்க
அப்ப சாப்பிட முடியலன்ற
சாப்புட முடியலன்னா அவருக்கு ஒரப்பெல்லா சாப்ட்டா தொண்டையெல்லா எரிதா அத அவாய்ட் பண்ணிட்டார்ல இப்போ ரெண்டு வருஷமா அதனால இப்ப வர சொல்லா சாப்டலா முடியு ஒரப்பு சாப்ட மாட்றாரு
நடக்க முடியுதாடி
ஏ வேலைக்கே போற நீ வேற நல்லாதா இருக்காரு அந்த பொறப்பு மட்டு சாப்டக்கூடாது
ஏ நீ தானடி சொன்ன நாயே நடக்க கூட முடியாம படுத்தே இருக்காங்கன்னு
ஏய் லிலே கொன்றுவ எப்ப சொன்ன நடக்க கூட முடியாமல்லா இல்ல
ஆ
வந்தேன் வச்சுக்குவே அங்க ஆஸ்பத்திரில இருந்தப்ப அந்த தையல் போட்டுருந்தாங்க
ஆ
அப்பிலும் முடியாம இந்தாரு அவ்ளதா கொஞ்சோ அவ்வோ சரியாயிச்சு ஆ அது எப்பயே ஓகே ஆயிச்சு அந்த ஒரு மூணு மாசம் மட்டு்தா அந்த ஹாஸ் பத்தில்ல இருக்கு என்ன பண்றது ஆரம்ப்ச்
அதுக்கப்புறோ இப்பதா இப்பதா ஒரு ஆனா அந்த தையல் போட்டே இருந்தாரு அந்த மேனஜ் வச்சு தையல் கழுத்துல போட்டுருந்தாரு இப்பதா ஒரு ஆ நாலஞ்சு மாசோ இருக்கு தையல் எடுத்துட்டாக அந்த பேண்டச்சுல்லா எடுத்து புண்ணல்லா ஆறிடுச்சா வெளில நார்மலா பின்னு நார்மலா வந்திருக்கு இப்ப
பாத்தியா இல்லையா எடையில ஊருக்கு போனப்ல பாத்தியா
ஆ ஊருக்கு போனப்ப பாத்தே நார்மலா இருக்கு ஆனா வந்துட்டு அவருக்கு மூஞ்சு வீங்குன மாரியே இருக்கு
வீங்குன மார்ருக்
ஆ அந்த தூங்குவாரா என்னன் தெர்ல அந்த என்னன் தெர்ல அந்த பல்ல அந்த பல் ஆ அவுர் பல்லு வேற புடுங்கிட்டாய்ங்களா பல்லு வேற பூச்சி பல்லா இருக்கும் அதெல்லா எடுத்துட்டு தா பண்ணாங்களா
எல்லா பல்லையும் புடுங்கிட்டாய்ங்களா என்ன
இல்ல இல்ல அந்த அங்கன அங்கன ஒரு நாலு நாலஞ்சு பல்லு புடிங்கிருப்பாய்ங்க காஜிபல்லா இருக்கு ம் ம்
வேலைக் போறாங்களா அப்பா
ம் இப்ப வந்துட்டு அத்த இருக்காங்கள சந்தரா ஒனக் தெரியுமா தெரியாத அந்த
யாரு
ராமகிஷ்ணன் அந் சந்துகுள்ள தண்ணி அடிச்சிட்டு கத்திட்டு இருப்பாருல த்தா மாரி புதுவா கொட்ட அத்த வீடு தெரியுமா புதுவா கொட்ட அத்த கடக்கூட வச்சிருக்கும்ல மளிக கட
ஆமா
ஆ அந்த சந்தக்குள்ள அவுங்க வந்துட்
அவுங்கூட என்ன வேல
எ ஆ அவரு கூட சேர்ல அவுங்க வீடு எட இருக்குல எடத்த வித்துட்டு அவுங்க எடத்த வித்து வீட்டோட ஓட்டு வீட்ல இருந்தாங்க மாடு கூட வச்சிந்தாங்க தெரிமா தெரியாதா அவ மாடு கூட ஒன்னு ஹைட் அது வந்துட்டு அம்மரா இங்கிட்டு வந்து சந்தரா
மாய்
அவ ஒரு மக கூட ஒன்னு மொட்டையண்டிலா கட்டி குடுத்துருக்காங்க என்ன மாரியே கொஞ்ச இருக்கு வளத்தியா இருக்கும்பா ரொம்ப
தெர்லடி எனக் சு ஏனா பாத்து எத்தன வருஷ ஆச்சு தெர்ல
ஆ அவங்க வீட்ல இந்த இடத்த வித்துட்டு பக்கத்துலயே அந்த இடத்து த்துலே வந்துட்டு மாடி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கலா பூசிட்டாங்க வோல புதுசா வேல முடிஞ்சுச்சுபோல கொஞ்ச குறவேலருக் கு போல அத பாத்துட்டு இருக்காருபோல
சேரி சேரி
ம்
இப்ப மணில என்ன பண்ணிட்ருக்கு
அண்ணா வீட்டுக் காசே குடுக்கறதுதில்லையா எனக் காசு குடுத்துருவாங்கன்ட்டு
குடுக்க மாட்டுதாமா
உம்
இப்ப வேலைக் போதா என்ன
யாரு
ஒங்கண்ணே
எங்க அண்ணந்தா அந்த பைனான்ஸ் தான வண்ணிட்டிருக்கா
ம் ம்
அவ வீட்டுக்கு காசே குடுக்றதுல்ல போலருக்குது அதனால அவங்க அவங்க வேலைய அவங்க பாத்துக்றாங்க
ஃபைனான்ஸ்னா எவ்ளோ அமௌண்ட் குடுத்துட்ருக்கு
அன்கு ம் கேட்டு நம்ளுக்கு ஏது தேவயாண்டி
வீட்டுக்கு எது குடுக்றதில்லையா
வீட்டுக் எல்லாமே வாங்கி போட்டுருந்து சாம்மா எல்லாமே தேவையான எல்லாமே வீட்லருக்கு கையல அதுகளுக்குனு செலவுக் குடுக்க மாட்டுக்து
ஏன்டி ஒரு ஆயிரோ ஐநூறு குடுக்க வேண்டியதானே
எனக் குடுத்துரு வாகலா
எதாவது ஒரு எமர்ஜென்சினா எங்க போவாங்கப்ப
அதா இந்த ஆயருவா காசு வருதுல அத வச்சு செலவு பண்ணிக்கனு சொல்லிட்டானா
புரியல
இப்ப ஆயர ஆயருவா காசு போடுறாகள்ள அதவச்சு செலவு பண்ணிகன்னு சொல்லிட்டானா
ஏய் மனசாச்சியோட பேச சொல்டி
உம் அதனாலதா அப்பாவே இப்ப கெளம்பிட்டாரு
அதுதா உங்க அண்ணன்ல்லா நம்பிகிட் இருந்தா சோறுலா போடாது
சோர் மட்டும்தா போடுவானா வேற எதுவு பண்ண மாட்
அய்யோ அய்யோ
இப்பவே இப்
அப்போ ஹாஸ்பிட்டலுக் செலவு எல்லா என்ன பண்றது அப்றோ கல்யாணோ ஆச்சுா என்ன பண்ண போதோ
ஒண்ணு பண்ண முடியாது
நீதான் ஆச்சு பாத்துக்கிறமா இருக்கும்னு நெனைக்கிறே கல்யாண ஆச்சுனா
எனக்கே எங்கயாச்சு போததுக்கு வழிய காணு வேற என்னத்த பாத்துகறது சொல்லு
என்ன ஜோ இப்படி சொல்ற
ஏ நானே அவன எதிர்பாத்துதான இருக்கே புருஷனை எதிர்பாத்து தான இருக்கே அதுக் சொன்னா நா இப்ப ஒரு
பாத்துக்கிறார்லடி
நல்லா பாத்துக்கிறாந்தா அதுக்தா சொல்லே ஏய் அதுக்கு அது பண்றதுக்கெல்ல நம்மளால சமாளிக்க முடியுமா
யா
அது ஆடம்பரத்துள
அப்டியென்ன ஆடம்பரம்
ஏய் நா எப்டி இருந்தனோ இப்ப எவ்வளோ மாரி வந்துட்டே சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறிட்டே ஆனா அது புரிஞ்சுக்காது
அ அ
ம்
சேரி வீடு அவங்களே பழகிடுவாங்க வேற என்ன பண்றது
ம் சொத்த எழுதி குடுத்துருக்கா கடைசி வர சோறு போடுறத விட என்ன வேல அவனுக்கு
சொல்லி குடுத்தாச்சு மொத்தமா
எழுதி குடுக்க சொல்லிட்டானா எனக்கு எழுது எழுதி குடுத் பத்து ரூவான்ட்டு எழுதியு வாங்கிக்கிட்டான்ப்பா எல்லாத்தையு
நீ அந்த வீடு வாங்கிக்க வேண்டியதுதானடி
வீடு அதெல்லா கட்டியிருக்கா நா எப்டி வாங்க முடியு காசு மொத்தஅமௌண்ட் அவ கொடுத்துருக்கா அவ்வளோதா ஆனா அப்பா தா கட்னாரு
அப்பா வா ஃபுல்லா
முக்கவாசி அப்பா அ அரைவாசி அப்பா அரைவாசி வெளியில ஆளு விட்டாச்சு எங்க அப்பா நானு அ நானு எங்க அம்மா எல்லாரு உழைப்பு கெடக்கு ஆ இப்ப எதுவுமே இல்ல நானாதா வந்தே யார் சப்போர்டன்னு இல்ல ஆனால நிர்கிறே அப்டிங்கிற
ம் ம்
அப்ப பேசறப்ப பேச ஆமா
பாப்போ மாரில்லாக்கு
அதுங்க என்ன சொல்றாங்க தெரிமா ஆ
சொல்லு சொல்லு
அதுவு என்ட்டலா எப்போ பேசுவானா பேசுவேன்னு சொல்லியிருக்கான்னா எல்லாட்டையு நானு ஒரு நல்ல நிலமைக்கு வந்தா தா பேசுவநா என்டலா பேசுனானா பேசலாட்டி என்ன போடா டே நா
அதுதா காசு இருந்தா தா பேசுவ வேண என்ன பேச
நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புற பேசுிக்கிறே அ அ பேசுகிறேல்ல அப் ப்பதா சேப்பானா எங்கூட அவனச் எனை அப்பதான் சேத்துக்வானா சேத்தா என்ன சேகலாச்சனா அ
அதுதா
அ அ அவுனு சொந்த பேசாமந்து
யாரு சொன்ன உங்கிட்ட
எனக்தா நியூசு எங்க அத்தாச்சி இருக்குல நானு சும்மா கேட்டே எங்க அண்ணே எனை கேக்குமா வெக்குமான்ட்டு அப்ப சொல்லு சொல்றா அவுகலா எல்லாரு சொல்றாங் நீ வந்துட்டு ஒரு நல்ல நெலமைக்கு வந்ததுக்கப்றந்தா ஒனக் சேத்துக்குவானா
ம்
ம் சேர் சேரி அப்ப பாத்துக்கலான் சொல்ட்டு ஆஹ அப்பதா நகையே குடுப்பானா நெலம்பிகதா சேத்துக்மன் எப்பதா நக குடுக்கு ஒன்னுமே குடுக்கற ஐடியால இல்ல அப்டினு சே நாங்க இது பண்ணிருவோமா ஒர் நல்ல நெ லமைக்கு வந்ததுக்கப்ப நகையே குடுப்பானா எனக்
நுவோ
வத்துக்க அப்போ இந்த ஜென்மத்துல அவிங்க வர மாட்டாய்ங்க நம்மள டியால அவே இருக்கா புரிதா லையா அவையா அப்டிதானே அவே என்னாங்கலா சொல்லு
ஐயோ
ஆமா நல்ல நெலமைக்குனா எப்டி எப்டி அத்தாச்சு நல்ல நெலமைக்குனா என்ன பங்களா அது இதுன வாங்கியா அப்டின் கேட்டே அப்பிடி அவே சொல்லல நா ஒரு ஒரளவுக்கு சொன்னா ஓ அவே வரமாட்டோ எல்லாத்த அமிக்கிலான் பாக்றானா அப்டின் சொல்லிட்டு அப்றந்தச் அப்றந்தச் சொன்னாங்க நைனி நைனி வயசு கரைல குடுப்பா அப்ப அந்த ரெண்டு கேசும் அந்த ரெண்டுக் கேசும் மண்டைய போட்டோ அப்பறமா அதாஞ் ஜாக்குனு ஒரு அடி அமுக் க்கறதுக்கா சேர் சேரி அப்டினு ஆமா எனக்கு ரெண்டு கேசுதாப் பேசுதுக எங்க அம்மா எங்க அப்பாதா எனக் பேசறாக நைனி வயிசுகு வரனப் பதனஞ்சு வர்ஷ ஆகு அப்ப எவெ எவெ இருப்பானேத் தெரியாது அப்ப தருவானா எம்புட்டு வெவரமா இருக்கா பாரு
அதுதா
ம்
யோ என்னத்த சொல்ற சேரி ஊங்கூட இந்த கீர்த்தின்னு ஒரு பிள்ள படிச்சிச்சுல்லடி
ஆமெ
இங்க காலேச்சி அதுக்குளா கல்யாண ஆயிச்சா
அ அ அதுக்கெல்லா ஆகல உனக்கு அந்த பிள்ளைன் தெரியுமா ஞாபருக்கா
அ அ ஏ நானு அதலா கூல்ல காமராஜர்ல ஒன்னாதானே படிச்சே
அதவ பாரு இப்ப மேக்கப்லா முடியெலா அவ்ளோ முடி